ஆ கேக்குதா ப்ரோ
ஆ வணக்கம் தோழர்
வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீயளா
நல்லா இருக்கும் தொடர் நீங்க எப்டி இருக்கீங்க சாப்
ஆ ஆ நல்லா இருக்கே ஆ நீங்க என்ன சா
ஆ இட்லி சாம்பார் சாப்ட்ட தோழர் இரவு உணவு
உம் நா வந்து பாத்தீங்கன்னா மத்தியானொ செஞ்சு அ மதியோ வந்து செஞ்சாங்க அம்மா பிரியாணி இருந்தாங்க வீட்ல அது கொஞ்சம் மிஞ்சுச்சு அதா சாப்ட்டேன் எப்டியு பிரியாணிய ரொம்ப பிடிக்கும் சாப்றதுக்கே உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு சாப்ட
நமக்குமே பிரியாணி வந்து ரொம்ப புிடிச்சான உணவு தா தோவர் அது தவுர் த்து பாத்தீங்கன்னா சந்தக்கறின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்ட உங்களுக்கு தெரியுமா சந்தக்கறி
சந்துகரினா எப்டி நா கேள்விப்பட்டது இல்லையே முதல்ல வாட்டி கேள்விப்படுறேன்
ஆ நம்ம ஊரு பக் கொ ரொம்பவே அதிகம் ஆமா சந்தை கறி அப்படின்னு சொல்லுவாங்க தோழர்
ஓகே
கேள்விப்பட்டிருக்கீங்களா
இல்ல இல்ல தோழர்
ஆ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கொ இது கொஞ்சம் ரொம்பவே அ ஃபேமஸான உணவுத் தோழர் அதிகமா நம்ப பசங்க இதுதான் விரும்பி சாப்டுவாங்க இந்த கிராமப்புறத்துல இருக்கிற பசங்கள் எல்லா அந்த சாப்பாட வந்து அத போடுறாங்க அப்டின்னா கடைகள அது இருக்குன்னா அத வந்து ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தோழர் ஆ வாரத்து க்கு ஒரு முற இல்லா மாதத்திற்கு இருமுற சந்தை ம் ஆ போடுவாங்க தோழர்
ஆ தெரியும் தெரியும் நம்ம ஊர்ல எல்லாம் எப்டி பாத்தீங்கன்னா ஆ தெரியும் தெரியும் வாரத்துல ஒரு வாட்டி போடுவாங்க ஏ ஞாயி
ஆமாங்க தோழர் நம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மாதத்திற்க இருமுற போடுவாங்க
ஆ சேரி சேரி சே யா
அதுல பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இது எல்லாமே வாங்கலா அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் எல்லா விஷ்யமு உங்ளுக்கு தெரியு
நா ஆ நா சொல்ற சந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறி, பழங்கள் அது நா சொல்றே
ஆமாங்க தோழர் அதுவுமே இருக்கோ நாங்க நா சொல்றது பாத்தீங்கன்னா அந்த அந்த சந்தையில வந்து எல்லாமே கிடைக்கோ தோழர் காய்கள், பழங்கள், அ தானியா வகைகள் அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா ஆடு, கோழி, மாடு வாங்குறவங்க அந்த மாரியான விஷயங்களுமே கெடைக்கோ அதுக்கப்பறோ போ
ஆ
ஆமாங்க தோழர் ரொம்ப பெரிய சந்தையா ஆரம்பிப்பாங்க போடுவாங்க அப்டி பாத்தீங்கனா இது ஒரு பு க்கோ இருக்கும்போது உணவு வகைகள்ல பாத்தீங்கனா இனிப்பு வகைகளலா ஆரமிச்சிருப்பாங்க இனிப்பு வகைகள் அங்கியே செஞ்சு விப்பாங்க ஆ ஒரு கடமாரியா ஆ ஒரு குடிசா மாரி போட்டு அங்கியே செஞ்சு வி ப்பாங்க அது ஒரு பக்கோ இருந்தா உன்னொரு பக்கோ பாத்தீங்கனா சந்த இங்க பாத்தீங்கனா அதா மாதத்திற்கு இருமுறன்றதுனால சந்த எப் பயுமே விடியற் காலைல ஒரு நாலு மணிக்கு ஆரமிச்சிரு தோழர் நாலு மணிக்கு ஆரமி ச்சு மத்யம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிரு இதுதா ஒரு சந்தை போடக்கூடியன டைமிங் அப்புறோம் பாத்தீங்கனா அதுல என்ன விசேஷோ அப்டின்னா இந்த சந்தக்கறிதா போல ரொம்ப விஷ் ஷேசோ அந்த நாலு மணிக்கு என்ன பண்ணுவாங்கனா ஒரு முழு ஆட்ட வந்து உரிச்சி அது அந்த ஆட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷ் ஷியங்களோ அங்கியே சமைப்பாங்க வெறகு அடுப்புல சமைப்பாங்க தோழர் வெறகடுப்பு வச்சி ஆமா
எப் பண்ணுவாங்க
இல்ல கிரேவியாவு வெப்பாங்க எல்லாமுமாவு வெப்பாங்க தோழர்
கே ஓகே ஓகே வச்சி அத என்ன இதா விப்பாங்களா இல்லாட்டி இதெல்லாம் உடுவாங்ள
புரிலங்க தோழர்
விக்கிறது விக்கிறது விக்கிறதுக்கு செய்வாங்களா இல்லாட்டி அப்டியே அவுங்களே செஞ்
ஆ விக்கறதுக்கா இல்ல இல்ல தோழர் ஆ நம்ம சாப்றதுக்காகதா தோழர் செய்வாங்க அது செஞ்சி என்ன பண்ணுவாங்கனா அதோட அது மட்டு செய்ய மாட்டாங்க தோழர் அதோட பாத்தீங்கனா களி செய்வாங்க தோழர் களிஸ் காலைல களி இட்லி கெடைக்கு மத்யானோ போனீங்கனா ஆ களியு அதா அதுக்கு தவுந்த து நம்ம எது வேணுமோ வாங்கிக்கிலா ஆ கொடல் வேணுனா கொடல் கெடைக்கு ரெத்தோ வேணுனா ரெத்தோ கெடைக்கு ஆட்டுக்கால் வேணுனா ஆ ட்டுக்கால் கெடைக்கு தலகறி கெடைக்கு மட்டன் கெடை க்கு எல்லாமே கெடைக்கு நீங்க சுக்காவா வறுக்க சொன்னீங்கனாலு வறுத்து தருவாங்க இந்த மாரி பண்ணுவாங்க காலைல போனீங்கனா மேக் ஆ நெறையா இட்லியு ஆ களியு கெடைக்கு அதோட ம் ஒரு
ம்
மத்யானோ உணவுக்கு பாத்தீங்கனா சாதம் ரசம் மோர் அதோட இந்த விஷியங்களலா கெடைக்கு காலைல சொன்ன இந்த விஷ்யங்கள் திருமியு மத்யானமு கெடைக்கு ஆனா களியு இட்லியு கெடைக்காது சாதம் கெடைக்கு சாதத்துக்கு சாப்புற மாரி சாதம் ரசோ செய்வாங் க இது இதுதான் சொல்ல வந்த சந்த கறின்றது இதுதான் தோழர் வேற ஒன்னு பெருசா இல்ல இதுதா செய்வாங்க அது என்னனு பாத்தீங்கனா ம் மத் அ அதிகுமா பாத் தீங்கனா இப்போ ஒரு ஆட்டு கறியோட வெல என்னனு உங்ளுக்கு தெரியு ஒரு எழுநூருபா எட்நூருபா இருக்கு
ஆமா ஒரு ரூவா அந்த மாரி
ஆமா ஆமா இங்க பாத்தீங்கன்னா நானூறு ரூவா தா கிலோவே
ஆ சந்தையிலேயா
கிலோவே நானூறு ரூவ தா ஆமாங்க கிலோவே நானூறு ரூப தா அது இல்லாம அங்க செய்யும்போது ஒரு அதுக்குண்டான வெல பாத்தீங்கன்னா நூறு ரூவ தா இருக்கு நூறு ரூவால பாத்தி பாத்திங்கன்னா நீங்க எல்லாத்தையு சாப்பிட்டுக்கலா அந்த மாரி ஒரு விஷியோ அதனாலதா அந்த சந்தக்கறிங்குரது வந்து இது ரொம்ப பேஃஸா நம்ம ஊர்ல இது ஆகுது ஆமா கண்டிப்பா அதே மாரி அந்த வெறகடுப்புல செய்வா ஆமாங்க ம் கண்டிப்பா தோழர் அந்த வெரகடுப்புல செ செய்யும்போதே அந்த சுவன்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு தோழர்
ஆமா எல்லா வருவாங்க ப்ரோ
நறையா வந்து அதுக்காகவே சாப்பிடுவாங்க ஆ
இதுல இதுல மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா மாசத்துக்கே ரெண்டு முறைதா கடைக்குது இது பாத்தின்னா மத்த உணவுகள்கு ஒரு மத்த உணவுகள்கு எல்லா எங்க போனாலு எப் போனா கடிச்சிரு அப்படி கெடையாது
கண்டிப்பா தோழர் இல்ல தோழர் ஆ ரெண்டு முறை தா கெடைக்கு ஆமாங்க தோழர் மீதி அடுத்த வாரங்களிலயே கடைக்கு தோழர் அது வந்து எப்படி கடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆ சுத்தி சுத்தி இருக்கிற மத்த ஊர்கள்ல போடுவாங்க மீதி இருக்கிற நாட்க கள்ள இப்ப பாத்தீங்கன்னா எங்கு ஆமா ஆமாங்க தோழர் ஆ ஆமாங்க தோழர் அந்த மாரி இருக்கும் போது து நம் இங்க போட அது ரொம்ப தூரோ நம்மளால போய் அது சாப்பிட முடியாது ரொம்ப அது தூர தூரமா போடுறதுனால அந்த எடத்துல போய் சாப்பிட முடியாது
பண்ணிட்டு வெயிட் பண்ணாலே போது நம்ம எடுத்து
ஆமாங்க தோழர் ஆமா ஆமா ஆமாங்க தோழர் இந்த மாரி விஷயங்கன்னா அது பாத்தீங்கன்னா பிரியாணன்றது இங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைங்கனுன்றத விட இங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னதா இங்க கடை தோழனே பிரியாணிக்குன்ற ஒரு இது வந்து இங்க அதிகமாவே இருக்கு கடைகளு சரி அ அந்த பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைகள் எல்லா ஆரம்பிச்சு அந்த கடைகள் எல்லா விரும்பி சாப்பிடுவாங்க
விரும்பி சாப்பிடுவாங்க ஆமா ரொம்ப ஆமா சுவையா இருக்கு
இருக்கிறவங்க எல்லா போய் சாப்பிடுவாங்க அந்த பிரியாணி போட்டா அந்த கடையில அந்த பிரியாணி நல்லா இருக்கு அதுக்காக போய் சாப்பிடுவாங்க இன்னவரைய இங்க வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன் பேஸே ஒரு இருக்குன்னு சொல்லலா தோழர் நம்ப கிராமத்துல
அப்பனா உங்க கிராமத்துல வந்து ஒரு பிரியாணி பிரியாணி கடை போட்டாலே நம்ப
கண்டிப்பா தோழர் கண்டிப்பா கண்டிப்பா தோழர்
ஆமா ஏனா அங்கல்லா வந்து கடைகள்ல்லா ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா கிராமத்துல ஒ ஒரு ரெண்டு கடையே வந்து
ஆமா
நல்ல சுவை குடுக்கு
ஆமாங்க தோழர் என்னன்னா தோழர் நம்ம நகரத்துக்கு போனு தோழர் கிராமத்துலந்து நம்ம நகரத்துக்கு போனா மட்டுதா நம்ம கடைகள கொஞ்ச அதிகமா பாக்க முடியு ஆ கடைகளு ஆமாங்க தோழர் ஆ ம்
த்துல போலா தினமாவா போயிட்ருக்க முடியு கஷ்டோ தான
போ முடியாது தோழர் ஆமாங்க தோழர் அதனால நகர்புறம் போனீங்கன்னா மட்டுதா அந்த மாரி கடைகள் பாக்க முடியு இங்க பாத்தீங்கன்னா அது பாக்க முடியாது மேக்ஸி பொதுவாவே இங்க கடைகள் கொஞ்ச கம்மியா தா இருக்கு அ நகரபுறோ போன தா கடைகள் அதிகமா இருக்கு அ எது ஒண்ணு வாங்க முடியு சாப்ட முடியு அந்த மாரி விஷயங்கள் எல்லா இருக்கும் தோழர் ஆமாங்க ஆமாங்க தோழர் கண்டிப்பா தோழ இப்பல்லா என்ன ஆயிடுச்சன்னா ம் கண்டிப்பா தோழர் இப்பல்லா என்னா ஆய்டு ம் ம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தோழர் நகரத்துல இருக் இருக்கற நெறைய பேரு இந்த ஒரு சாப்பாட்டுக்காக வர ஆரம்பிச்சர வர ஆரம்பிச்சட்டாங்க தோழர் இந்த மாரி ஒரு சா ப்பாடு கெடைக்கிதே அப்டின்றதுனால அ வாரத்துல இருமுற வந்து கூட்டோ அதிகமாவே இருக்கு அது பாக்கபோது ஒரு திருவிழா கோலத்துல நல்லாவே இருக்கு தோழர் அந்த வாரத்துல ரெண்டு நாள் அது வந்து ஆ கிராமமே ஒரு மாரி கலகலன்னு கூட்டத்துல ஒரு மாரி நல்லா இருக்கு தோழர் ம் அந்த ஒரு விஷ்யோ நல்லா இருக்கு ஆமாங்க தோழர் ஆமா அதே மாரி இங்க அது அவ்ளோதா தோழர் ஃபேமஸா சாப்பல்லா அனா அது ரெண்டு தா தோழர் அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இளநீர் பாயசம் செய்வாங்க தோழர் அது பாத்தீங்கன்னா நம்ம நகரத் லே ஒரே ஒரு கடையில மட்டுதா தோழர் கடைக்கு எளநீர்க்கு ஆமாங்க ஆமாங்க ஆ ஆமாங்க தண்ணில இல்ல தோழர் அந்த வந்து எளநீர் அந்த எலசா இருக்கு இல்ல தோழர் எளநீல உள்ள வழுவழுப்பா இருக்கு கொஞ்சோ ஆ ஆமாங் தோழர் அத வந்து எடுத்துட்டு அதுல வந்து பால் பாயாசோ செய்வாங்க பா டிஃப்ரெண்டா எது நம்மளுக்கு தெரியாது எப்டி செய்யறாங்கண்ணிட்டு ஆனா குடிக்க போது அந்த எளநீர் இது வந்து நமக்கு கெடைக்கு
ஆமா ஆமா அது சும்மா சாப்ட்டாலே அவ்ளோ ருசியா இருக்கு அதுல வந்து
ஆமாங்க தோழர் பாயாசோ செய்வாங்க ம் ரொம்ப அருமையா இருக்கு அதுக்கு பாத்திங்கன்னா தோழர் நம்ம இந்த கிராமத்திலயா இருக்கட்டு சரி நகரத்திலயா இருக்கட்டு ஒரே ஒரு கடைல மட்டு அது ரொம்ப நூறு வரு அந்த கட பலகார கட வந்து சமஸாருக்கு அந்த ஒரு கடைல கண்டிப்பா தோழர் நன்றி நன்றி நன்றி தோழர் கண்டிப்பா தோழர்